ஹலோ
டே ப்ரவீன இப்ப கேக்குதா அது வந்து எதுனா சும்மா ஒரு இஷ்யூ மாதிரி இருக்கு அது வந்து கொஞ்சு நேரத்துலயே கிளியர் ஆயிட்டு அதை எத்து நீ என பண்ணலா பண்ணி பேசலாம்
அப்படி அப்புறோ
அது ரொம்ப அவ்வளவு பெரிய இஷ்யுலா இல்ல ரொம்ப சின்ன இஷயூ மாரி தா அது நாங்க வந்து ஒரு டைம் வந்து பங்க்கு கிளியர் ஆயிடு இல்ல நம்ம வந்து கேட்கலா அவங்
ஆ நேத்துல இருந்து உனக்கு
ய
உங்களுக்கு சாப்பா உங்களுக்கு சாப்பாட்ல என்னெந்த டேஸ்ட் எல்லா பிடிக்கு சொல்லுங்க கொஞ்சு
ப்ரோ சாப்படுற இல்ல டெஸ்ட்டும் பிடிக்கும் ப்ரோ எனக்கு
அப்பனா
ஆ ப்புரோ கேக்குதா
கேக்குது ப்புரோ
ப்புரோ இப்ப வந்து நீங்க சாப்பரீதீங்களா இந்த தோச இட்லி இந்த மாரி ஓது டிஃபரெண்டட் டைப் சாஃப்ட் நெறைய டேஸ்ட்லா
ப்புரோ எனக்கெல்லா பிடிக்கும் ப்புரோ சாப்பாடு புடிக்கு ப்புரோனக்கு
சாப்பாடுதப்ரோ அதான் ப்புரோ இது இப்ப வந்து நம்மளுக்கு பிரியாணி புடிக்கு அந்தமாரி சொல்லங்கிள ப்புரோ அப்போ அந்த மாதி கேட்கறேப்ரோ சரி மார்னிங் உங்களுக்கு என்ன பிடிக்கு சாப்பிடுறதுக்கு
இட்லிப்ரோ
அதாடா இட்லிதா வெறும் இட்லி மட்டும் சாப்புடுவிய
சட்னி ப்ரோ கூட சட்னி சாம்பார்
ஆஹ் அப்ப சட்னி என்ன வெறு சட்னின்னா சாப்ட முடியு
சர் சரி ப்ரோ நெக்ஸ்ட் நீ சொல்லு ப்ரோ
நீதாண்டா சொல்லணு நீதாண்டா சாப்புடுவே அ
ப்ரோ எனக்கு இட்லி சட்னி ப்ரோ
ஆஹ் இப்ப எனக்குன்ன வச்சிக்கோ ஒரு தோச இந்த முட்ட தோச மூணு மொறு மொறு தோச இப்ப நம்ம மூணாவது போனொ பாத்தியா ஆஹ் அதுல ர ல்ல எவ்ளோ மொறு மொறுனு அழகா சாப்ட்டு வரோ அந்த மாரி சொல்ற
ஆ அப்டியா ப்ரோ ஆனா தோச புடிக்கு ப்ரோ நம்ம அன் அவ்ளோ காசு குடுத்து சாப்ட புடிகாது ப்ரோ எனக்கு
தோச கள்ளு தோச எவ்வளோ பத்து ரூபா தா ப்ரோ கல் தோச பத்து ரூவா தா டா அப்டி என்னத சாப்டுவ வெளிய
இல்ல ப்ரோ நா சாப்டபோது ஒரு எடத்துல பத்து ரூபா தா ப்ரோ நாலு சாப்ட ப்ரோ அப்போ ஒரு எட்
அது வந்து கல்தோசனா பத்து ருவா நம்ம வந்து பிளைன் தோச அந்த மாரி சொல்லும் போது ரோஸ்ட்டா இருக்கு அந்த மாரி தோச தா எழுவது ரு பா எண்பது ரூபா சொல்லுவாங்கொ
அவ்ளோ ரேட்டா ப்ரோ அது ப்ரோ பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா தோச
ஆஹா ஒ கல்தோசனா நார்மலா நம்ம வீட்ல சுடுவோ பாத்தியா அதா கல் தோச
அப்போ ப்ளைன் தோச
அப்டினா கடையில சூடுறாங்க பாரு பெருசா
அப்டியா ப்ரோ உம் ஓகே ப்ரோ ப்ரோ நீங்க இந்தியால என்ன ப்ளேஸஸ் சுத்தி சுத்தி பாத்தீங்க ப்ரோ நீங்க இந்தியால
நா இந்தியால்லா அவ்ளோ சுத்தி பாக்லடா டேய் நா இப்போ தாடா கேரளாவே சுத்தி பாத்ருக்கே கேரளா கொடைக்கானல் தாண்டா போயிருந்தே அது ஏதோ திருச்செந்தூர்கு எதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தேடா அவ்ளோ தாண்டா
பாத்ததுல ப்ரோ
நீ அவ்ளோ பாதுருக
இந்தியால நெறைய எடத்துக்கு பொய்ருக்கே ப்ரோ நானு
ஆமா
ஆஹ்ய நம்ப தமிழ்நா தமிழ்நாடு வந்துருக்கே ப்ரோ நானு அப்றமா அடுத்து லடாக் தெரியுமா ப்ரோ உங்ளுக்கு
லடாகல்லா போய்ருக்க
ஆமா ப்ரோ
ஏடா இப்டி பொய் சொல்ற டேய் பொய் சொல்றதுக்கு உனக்கு ஒரு நியாயமான சொல்லுனு சொல்லாத டேய் லடாக் போய் கூட பாத்ருக்க மாட் ட டேய் நீ லாடாக் பொய்ருக்கன்ற
ப்ரோ இப்பொ நம்ப இது ஃபோன் பேச ப்ரோ நீ போ இது சீரியஸா இருக்கனு இப்போ ஓகே வா ப்ரோ
ஏய் அதுல காம்டியான விஷயோ தான்டா நீ டே நே சொல்லலா டா தமிழ்ல தா டா பேசணு இன்னானாச்
அப்டில்ல தா
சொல்றா சொல்றா சரி நீ கிரிக்கெட்லா பாப்பியா கிரிக்கெட்லா பாப்
கிரிக்கெட் பாக் பாக்க மாட்டே ப்ரோ நானு
ஆஹ் கிரிக்கெட்ல எவ்ளோ விஷயொ தெரிமா போயிட்ருக்கு நேத்து மட்டு இந்தியா மூணு இந்தியா மூணு மேட்ச் நடந்தது நேத்து மட்டு இந்தியா மேட்ச் அ
ப்ரோ சி எஸ் கே உங்க பிடிக்குமா ப்ரோ உங்களுக்கு
எல்லா சி எஸ் கே ஃபேன்றா
ஓ அப்ப நீங்க ஐ பி எல்ல சி எஸ் கே ஃபேனா அப்ப இப்போ
இப்போ இந்தியா ஃபேனு இந்தியன் டீம் ஆட்ராங்களா அத்னால இந்தியன் ஃபேனு
ஓ ஆ சி பி ஃபேனா நீங்க இப்போ
இந்தியன் டீம்ல என்னா கலர் ஜெசி சொல்லு ப்ளூ போட்ட ஜெசி
ஆஹ் ப்ரோ புளு கல ப்ரோ எனக்கு தெரியு பாஸ் உங்களுக்கு தெரியுமான் கே
உஹ் செரி செரி நீ யாரு ஃபேனு சொல்லு ஃபஸ்ட்டு ஐ ஆ ஐ பி எல் எம் எஸ் தோனின்ற எம் எஸ் தோனி கடுத்து நெக்ஸ்ட்டு பத்து பிளேயர் பதினோரு பிளேயர் பேர் மட்டு சொல்றியா எனக்கு
ப்ரோ எனக்கு ஒரு பிளேயர் ப்ரோ நா பிளேயர் பே சொல்ருவே ஆனா நீங்க என்ன முடிஞ்சப்பொ முடிவெடுத்துக்கலா என்ன ப்ரோ ஆஹ் எனக் எனக் தெரிஞ் ப்ரோ எனக் தெரிஞ்ச பேர் சொல்றே ப்ரோ நானு ப்ரோ தோனி ப்ரோ
தோனி ஒன்னு
அஹ் விராட் கோலி ப்ரோ
விராட் கோலி அச்சானா வீட்டுக்கு போய்டுவ சிஸ் கே வா இல்ல அ
சி எஸ் கே ப்ரோ நா சி எஸ் கே சொல்ல நானு இந்தியா சொல்ற புரியுதா ஆஹ் விராட் கோலி அப்புறமா ரோஹித் சர்மா அப் புறமா ஜடேஜா
நாலு
ப்ரோ அப்படிமா இரு ப்ரோ பேருலா மறந் துபோது எனக்கு
அது எப்டி ப்ரோ மறந்து போவு
ப்ரோ டக்குன்னு சொல்ல வரமாட்டுது ப்ரோ கில்லு ப்ரோ அப்புள்ளமா சூரியகுமார் யாதவ் ப்ரோ அப்டின்னா இ இரு ப்ரோ நெறைய பேர் சொல்ற ப்ரோ நானு மறந்துபோச்சு ப்ரோ
அப்போ ஒரு பவுலிங்ல ஒரு பத்து பேர் சொல்லுங்க ப்ரோ
ப்ரோ எனக்கு பவுலிங் நாலே வந்து இது ப்ரோ எனக்கு பயொ ப்ரோ எனக்கு
புரில ப்ரோ
ப்ரோ பூம்ரா ப்ரோ பூம்ரா
டூப்பா ஒன்னு
அப்டிமா நெறைய பே இர்க்காங்க ப்ரோ பேர்லா மரஞ்சு ப்ரோ எனக்கு வந்து மரஞ்சு
ப்ரோ தெரியாதுனா தெரியாது சொல் சொல்லுங்க ப்ரோ சும்மா அட்வைஸ் எல்லா பண்ணாதீங்க ப்ரோ
ரோனி ப்புரோ செரி ப்ரோ உங்களுக்கு கபடி தெரிமா ப்புரோ கபடி
ஆ தெரியும் ப்புரோ
ஆ
அப்டி இல்ல
ப்புரோ ப்புரோ ல சிக்னல் விட்டுட்டா வருது பாருங்க ப்புரோ கொஞ்சோ அது கொஞ்சு பாருங்கு ப்புரோ
எனக்கு கரக்ட்டா ப்புரோ
எனக்கு லைட்டா உங்க சிக்னல் லைட்டா இடிக்கிது ப்ரோ
ப்ரோ க கபடியில வந்ண்டு
என்னது ப்ரோ
இல்ல கபடியில்ல ஒரு டீம்லேத்தி என்ன ப்ளே பண்ணுவாங்னு கேட்டே
கபடியில்லியா நீங்களே சொல்றீங்களா அதையு
சப்சிடியூட்
அப்ப சப்சுட்டுல யார் போக சொல்லுவாங்க
ப்ரோ சிக்னல் உங்குல்து விட்டுட்டு கேக்குது ப்ரோ
உங்களது உங்குளுதா ப்புரோ விட்டு விட்டு கேக்குது
ஆ இப்பதா ப்ரோ கிளீயரா
இப்ப கேக்குதா ப்புரோ பிளேயர் ஏப் ஆ சொல்டா ப்புரோ பிளேயர் ஏப் பேரு சப்ஷுட் வந்து ரெண்டு பேரு ப்புரோ
ஆ
உம் ஆமா ப்ரோ
ப்ரோ கபடியிலயே ரதியா ஆங்கிள்ஸ் நெறையா இருக்குல அதுல்லா சொல்லுங்க ப்புரோ
ஓ கபடியில்ல நெறியாருக்கு நா உ என்ன சொல்ல கபடியில டிஃப்ரன்ஸ் ஆங்கிள் அப் ஆ நடையாருக்கு ப்புரோ
ரைடர்
ஆ ரைடர் அப்டினா
சொல்லுங்க ப்ரோ என்னா ஆச்சு
எதுல்ல ப்ரோ போன் ஒரு மாரி ஆவுது அதாங் ப்புரோ
ப்புரோ அது ஒண்ணு இல்ல ப்ரோ சும்மா வைவே வைப்ரேஷன்லா லைட்ட அவ்லதா
அடுத்த வேற என்ன ப்ரோ இருக்கு
ப்புரோ இப்பத்திக்கி இப்ப வத்து நம்ம கேட்ரீஸ் செய்யிறோ வெச்சுகங்க
சொல்லுங் ப்ரோ
கேட்ரீங் இத் இப்ப நம்ப சேவா ஒரே கேட்ரீங்குளா இவ்ளோ காஸ் நம்ம பேச முடியுமா இது சாயத்தி முன்னாடி பேஸ் பேசுவங்களா இல்ல செஞ்சுட்டு போய் பேசுவாங்களா காசு
செஞ்சப்ரோ பேசரே ப்ரோ
செஞ்சிட்டு போய் பேசுவீங்களா
இல்ல இல்ல செய்ரதுக்கு முன்னாடி பேசனு ப்ரோ அப்ப தா ப்ரோ அவங்க அவங்க கடைசி தரும்போது ப்ராப்ளம் இருக்காது ப்ரோ ப்ரோ நீங்க கேட்ரிங் வரீங்களா ப்ரோ நீங்க கேட்ரிங்க்கு
இல்ல ப்ரோ
இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டிஃபை டுவெண்ட்டிஃபை அனைக்கு ஒரு கேட்ரிங் இருக்கு உங்களுக்கு சொல்லலா பாத்த
ஆ ஆ
ப்ரோ ஓ ஒனக்கு இது தெரியுமா ப்ரோ உனக்கு
புது என்ன ப்ரோ
ப்ரோ ஒரு மூணு கிலோமீட்டர் பாத்தா ஒரு மண்டப இருக்கு
என்னது
ரெண்டு மணவு பாத்து பாத்துலயே
ஆ
அந்த மண்டத்துல பக்கத்து மண்ட புது மண்டபத்துல ஒரு மண்டபத்த கேட்டரீங் புரோ
எப்ப இப்பவா ப்ரோ
டுவென்டிஃபைவ் ப்ரோ
டுவெண்ட்டி ஃபையா வெறு டுவெண்டிஃபையா
டுவென்டிஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவன்டி சிக்ஸ் டேட் நெனைக்கு ப்ரோ அன்னைக்கு ப்ரோ ப்ரோ நீங்க ஒரு பன்னெண்டு பேர் இருப் இருப்பீங்களா கேட்றீங்க்கு
ஓ நீங்க வந்து கேட்ரிங்க் அப்போ போன் பண்ணுங்க ப்ரோ அப்பயே பசங்கள ரெடி பண்ணிக்கலா
அப்டியா ப்ரோ ப்ரோ நாங்க கேட்ரிங் போமோதெல்லாம் ப்ரோ நாங்க கேட்டரிங்க் வந்து ஒவ்வொரு பசங்கள கூப்டணும் ப்ரோ வாங்க வாங்கன்ட்டு
ஆ வர மாட்டாங்களா
நீங்கனா டக்குனு சொல்லுங்கன்றீங்க ப்ரோ நீங்க
நல்லா ஸ்பாட்ல ஆள் வரும் ப்ரோ ஸ்பாடலயே பேமண்ட அப்பயே பேசிட்டு அப்பயே ஆள் வரும் ப்ரோ
அப்டியா ப்ரோ ஆனா ஒருத்தருக்கு ட்டி சொன்னாங்க ப்ரோ ஓகேவா ப்ரோ
எவ்ளோ ப்ரோ
த்ரீ ஃபிஃப்டி ப்ரோ
பெட்ரோல் சார்ஜோட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கேளுங்க ப்ரோ கரெக்ட்டா இருக்கு
ப்ரோ அவங்க சொன்னது பாக்கணு இருங்க ப்ரோ
ப்ரோ அதா ப்ரோ பாக்குறதுக்கு தா மூணு கிலோமீட்டர் ப்ரோ போயிட்டு வரதுக்கே சிக்ஸ் கிலோமீட்டர் ப்ரோ சிக்ஸ் கிலோமீட்டர் ப பெட்ரோலுக்கு வந்து ம் இப்ப வேனா கூட சொல்லுங்க ப்ரோ பை கு
ப்ரோ அன்னிக்கு ஒரு கேட்ரிங் போணு ப்ரோ அதுக்கே தர்லயே ப்ரோ அன்னைக்கு
அதெல்லா கேட்டா தருவாங்க ப்ரோ
சரி ப்ரோ அப்
ப்ரோ இதா பாத் கேட்டரிங்தா செய்வாங்க எப்புடி பா செய்வாங்க
சொல்லுங்க ப்ரோ நீங்க சொல்லுரது கொஞ்ச புரியல
மதுரை
மதுரை தெர்ல ப்ரோ நா மதுரை இல்லப்
அந்த சைட்லா கேட்ரிங் எப்படி ப்ரோ இருக்கு கொஞ்சொ சொல்லுங்க
ப்ரோ நா பாத்தது இல்ல ப்ரோ கேட்ரிங்கு எனக்கு தெரிஞ்சு எங்க எங்க சைடு பாத்த ப்ரோ எங்க வீட்டு பக்கதுல தா ப்ரோ நல்லாக்குமா கேட்டரிங் எல்லா
உம்
நெறைய பேர் கேட்டரிங் போவாங்க ப்ரோ
இல்ல ப்ரோ அவள கேட்டீரிங்குனுல இப்ப நம்பவே இங்கச் கேக்கும் போது எல்லா மொது எல்லா இங்க இருந்து போனா எப்டி ப்ரோ காசு ஒரு ஐநூறுபா ஒரு பத்தாயிர ரூபா குடுப்பாங்கலா ப்ரோ
தெரில ப்ரோ அது அவ் அவங்க பொருத்துக்கர்த்து ப்ரோ அவங்க
சொல்லான்றல்ல
ஆமாா ப்ரோ என்ன ப்ரோ அங்க ஃபுல்லா நான்வெஜ் தா ப்ரோ அங்க
ஆஹ்
நம்ப எடத்துல அது இல்ல ப்ரோ ஒன்லி வெஜ் தா ப்ரோ அங்கல்லா
உம்
ப்ரோ உங்க டி உங்க ட்ரீம் என்னா ப்ரோ உங்க ட்ரீம்
என்ன ப்ரோ
ட்ரீம் என்னானு கேக்குர உங்க ட்ரீம்
எங்களோட ட்ரீமா ப்ரோ
வந்துடோ
நிம்மதியான வாழ்க்கை
ஓ நிம்மதியான வாழ்க்கை யே ப்ரோ நிம்மதியா இல்லயா
கேள்வி கேக் கூடாது நிம்மதியா இருக்கணு யாரு நம்மள பாக்க கூடாது யாருமே நமக்கு வந்து பேசு இதுவே ஏ பண்ணல ஏ பண்ணல கேக்க கூடாது ப்ரோ
அப்படியா ப்ரோ அப்படியா ப்ரோ
ஆமா
ஓகே ப்ரோ ப்ரோ புடிச்ச படம் என்ன ப்ரோ உங்க புடிச்ச படம்
புடிச்ச படம் மூவிதான ப்ரோ கேக்குரீங்க உஹ்ம் எது ப்ரோ இப்ப எந்த ஏர்ல கேக்குரீங்க இந்த ஏர்ல கோக்குரீங்
இந்த இல்ல ப படோ ரிஷ்கு
தமிழ் படோ இந்த இயர்ல வந்து ப்ரோ அம் நா வந்து ஒரு அஜித் ஃபேன்தா அவனாலு நா வந்து என்ன சொல்றது எல்லா மூவியு பாப்பே
உம்
அது புடிச்சது புடிக்கததெல்லா தெரியது மொத்த மூவியு நல்லா இருந்தா பாப்ப கண்டண்ட் நல்லா இருந்தா பாப்பே
அப்டியா ப்ரோ உங்க ஊர்ல என்ன பங்க்ஷன் நடக்குமா ப்ரோ உங்க ஊர்ல
பங்க்ஷன் எங்க ஊர்ல நடக்காது ப்ரோ மன்டத்துலதா ப்ரோ நடக்கு
அப்டி இல்ல ப்ரோ கோயில இது பண்ணாங்கல்ல அது மாரி எதுனா பண்ணனா ப்ரோ கேக்குற தேவையான
இதுலா ப்றோ ஒரு அஞ்சு வருசத்து கழிச்சு நடந்தது ப்ரோ இப்ப நடக்கவே மாட்
இல்ல புரோ இல்ல ப்ரோ எங்க ஊர்ல இல்ல ப்ரோ எங்க ஊர்ல வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு அதா ப்ரோ சொல்லு ப்ரோ எங்க ஊர்ல